சொல்லுங்க அண்ணி நல்லாரு க்கியா மா என்ன சாப்ட்ட வெரி குட் யார் செஞ்சது வீட்ல
அம்மா
அப்டிங்களா ஏ அம்மா செஞ்ச நீ செய்லியா என்னா பண்ணியிட்ருக்க நீ
நா சர்ச்சுக் போயிட்டந்த அண்ணி நீங்கோ
நானா நான் வந்து கறிக்கொழம்பு செஞ்ச சாதொ செஞ்ச அப்றோ முட்ட வேக வெச்ச அப்டி செஞ்சு நீங்க சண்டேல்ல அதனால கொஞ்ச நல்லா செஞ்சு முடிச்சுட்ட
வீட்டு வேலை எல்லா ஃபினிஷ் பண்ட்டிங்ளா
எல்லா முடிஞ்சிச்சுமா இப்பதா பூசு வேல எல்லா போயினுக்குது பூ சு வேல ஆயிட்டு இன்னு கரண்ட் இழுத்துட்டு இன்னு எவ்வளவோ போது இன்னு ஒரு ரெண்டு லட்சரு வா தேவப்படுது என்ன பண்றதுன் தெரியாத முழிச்சுட்ருக்க
ம் அண்ண என்ன பண்றாரு
அ அண்ண என்ன அ போயி மெட்டீரியல் எடுக்லான்ட்டு போயிருக்றாரு சிமெண்ட்டு மணலு கல்லெல்லா காலி ஆயிர்ச்சு அத போய் எத்துனு வரத்துக்கு போய் என்னா பண்ணறதுன் தெரியாது முழிச்சுன்ருக்கோ இன்னு கொஞ்சொ ஒரு ரெண்டு லட்சருபா தா முடிச்சில்லா என்ன பண கேட்ருக்க காஸ் பேங்க் க்லியு போட்ருக்க லோனு இன்னு அவ்ங்களு வந்த மாரி இல்ல என்ன பண்றதுன் தெரியாத முழிச்சுனுகுறே அவ்ளோ தா ம் ம் ம் ம் எண்ணெ பச இது உங்க அக்கா பசங்க என்னா பண்ணுக்குறாங்க.
எங்க அக்காப்பசங்க வெளாண்டுக்கு தண்ணி முன்னே எங்க அக்கா வர்ல ஊர்ல இருந்து.
ஏ எங்க போயிட்டுக்க சொல்லாம கொல்லாம போயிட்டு க்குறாரு நா நேத்துதா பாத்தே காணோ அவள கேக்கலானா எங்க
திருப்பத்தூருக்கு கல்யாணத்துக்கு போயிருக்குறாணி.
அப்படியா ஆஹா சேரி சேரி அது வரையு பசங் ள யார் பாத்துக்கறது.
நாங்க தா பாத்துக்ணு இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோ இதுக்கு மேல ட அப்பா சங்கீதாக்கு மாப்பிள வீட்டுக் போயிர்க்கிறாரு. அது போறனு சொல்லி க்கறாரு மாமாங்க எல்லா போய் பாத்துணு வான்னு இருக்கறேனிக்கிறாங்க.
சேர் சேரி அப்ப சீக்கிரோ சங்கீதா கல்யாணத்த பாத்தர்லா
அததா பாத்துனுக்குறேணி நா கூட லோனுக்கு தா இது பண்ணி க்கிறோ அது எங்க கெடைக்குதுன் தெரில ஒரு மாசத்துலயே கல்யாணம் பண்றேனிக்கிறாங்கோ நல்லபடியா ஆயிட் ச்சனா
சந்தோஷோ கடவுளுக்கு நன்றி தா நெஜமா தா
அதுக்கப்றோ நா தா வீட்ட மெயின்டெய்ன் பண்ணூ
ஏன் உனுக் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கிடையாதா
யார் பாத்துபாங்க எங்க அப்பா அம்மாவ நா தா கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மாவ காப்பாத்தணு
ஆய் அப்பா அம்மா காப் பாத்தற்துக்கு எல்லா தா இருக்குறீங்க அஞ்சு பொண்ணுங்க இருக்கறீங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்குறாங்க அதுக்குன்னு நீ கல்யாணம் பண்ணிக்காத அவங்கள பாத்துக்குணோன்னு அவசியோ இல்ல இங்க கூட கிட்டு ஆ பாத்துக் பண்ணி துவ இவ சங்கீதாவ பண்ணிட்டுப் பிற்கு நீயு கல்யாணம் பண்ணினு செட் டிளாற வேலைய பாரு அப்பதா உனுக்கு ஒரு தொணையா இருக்கூ நீ ஒரு வாழ் க்கையில நீ ஒரு முன்னேற்றம் போனூ அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அவங்கல்லா பெரியவங்க அதனால நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணங்கறத பாரு புரிதா
ந கூட பண்ணிகுவ அண்ணி கொஞ்சோ கடம் எல்லாம் அடிச்சுட்டு அவள்தா எலாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கபறம் நானும் பண்ணிக்குவேன் பொறுமையா
சேர் சேர் செரி பண்ணிக்க எப்பவுமே வந்து அது நல்ல விஷயம் ட்டுந்தா புரியுதா எப்பவுமே வந்து அது ஒரு வகு இதே நல்ல விஷ்யம் தான் அதுல எந் எந்த ஒரு இதுவும் கெடையாது ஆனா ஆ ஆ ஆ நீ பயப்பறன்னு நெனைக்கிறே கல்யாண் பண்ணிக்கங்கனா இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமாறது பைப்
அப்படியெல்லா இல்ல அண்ணி அவளுக்கு நான் பஸ்ட் அவளுக்கு நா நடக்கு டும் அதுக்கப்புறம் நம்ம கடல அடிச்சிட்டு பொறுமையா பண்ணிக்கலா இப்பயே அவசரம்ல்லாம் படக்கூடாது கடவுள் சித்தம் பொர்மய பன்னினு போலாம் அவளுக்கு முடிக்கல பஸ்ட் நல்லபடியா அப்படின்ட்டு
ஆ நீ
அந்த கம்பெனியில என்ன வேலை செய்ற சொல்லு நீ
நா வந்து செக்கிங்கா இருந்த நீ
செக்கிங்க அதான் கம்பெனில என்ன நல்லா செய்யறாங்க சொல்லு அத பத்தி எனக்கு கொஞ்சம்
ம்
நான் வந்து நீ இதுல கரு தொட்டி எனக்கு அவ்வளோ தெரியல நீ அறவேல
ம் ம்ம் ம்ம்
நிறைய வே இருக்குறேன் லைனுும் உள்ள வேலை செய்யறதுல
அப்படிங்களா ஆஹ அப்படி இல்லமா இப்ப லெதர் குவாலிட்டினு வருத்தில்லிங்களா அதுல நீங்க ஷூஸ் செக் இருக்கீங்களா இல்ல கிளவுஸ் செக் இருக்கீங்க
நா வந்து ஷூது நா வந்து ஷூதுல இருக்குறவரா. கட் பண்ணி அனுப்பறது கரெக்டா கட் பண்ணிக்குறாங்களா கட் கம்நாட்டி அப்டிக்குது. டேமேஜ் ஆகிக்குதா லெதர் நல்லா இருக்குதா கலருங்கோ அதாவது சைஸ் எல்லா பா்த்து அனுப்புறது. தயவல ஆ அப்டி செக் பண்ணிட்டு அப்டி செக் பண்ணட்டு அறப் ற ஏத்துறது
அப்புடியா இல்ல மாசனா சம்பளோ ஊதியோ ஏறுதா இல்ல வருஷத்துக்கு ஏத்துறாங்களா.
வருஷத்துக்கு ஏத்துவாங்க அண்ணி ஐநூறு ரூபா சம்பள போறத்து ஐநூறு ரூபா நானூறு ரூபானு ஏத்தாது வருஷத்துக்கு
பரவாலப் பரவாயில்லமா நல்ல வேலயா இருக்குது ஆமாம்மா என்ன பண்றது கோல்டு தா ஆயி என்னது. அ இத்தனைக்கு நா சிக்கன் பெப்பர் சிக்கன் தா வச்சு சாப்டே இப்போ கோல்டு அதிகமாக்குதேன்றதுக்காக தா சிக்கனே வச் சாப்ட்டே ஆ ஆ சிக்கன் வச்சு சாப்ட்டோ கொஞ்சோ ஃக்ரேவி மாரி வச்சு சாப்ட்டோ வச்சு நெனச்சு நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அது நல்லா இரு ஆ சாடும்போது கோல்டு கொஞ்சோ இருக்கும் அதுக்கு அதுக்காகதா எனக்கு தும்பல் வர்து. து நெனக்கிறே
உங்க செடியில மாங்கா பழோ வுட்டுச்சே எனக்கு ஒடுத்தீங்களா.
நா மாங்கா பழம் ஏய் இன்னிக்கி ஸ் கேட்டியா வந்து நா தா சொல்றேன்ல நா தா சொல்றேன்ல மாங்க பழனோ வந்துச்சு இல்லல்லா சொல்ல கம்மியா தா வந்ச் சரி அவ்ங்க மம்மி கிட்ட குத்துட்டுவந்தனே ஏன் உனக்கு தர்லியா? ஆ ஆஹ் ஐயோ மாங்கா விட்டுச்சுமா கிட்டத்தட்ட என்ன ஒரு எழுவதுக் காய் விட்டுச்சு இல்லல்லா சொல்ல ஒரு எழுவது காய் விட்டுச்சி எல்லார்க் க்கு வீட்டு வீட்டுக்கு ஒருநூலு பத்து வீட்டுக்கு பொடுத்த எவ்ளோ போய்டுது நாப்பது காய் போய்டுது எங்க வீட்டுக்கு ஒரு இருவரு இருவது காய் தா வச்சு சொன்னா அதுவு கட கட கட கடனு நம்பதா எப்டி சாப்டுவானுங்க தெரியாதா ஒண்ண பசங்
ரெண்டு ரெண் மூனு மூனு அப் அப்வே காலி பண்ணிட்டானுங்க இ இந்த டைம்மு எங்க தோ எங்க தோப்பு குட்டுன்போன்ன ஞாப்ருக்
அததா சொல்லான்னு வந்த நானு போன வர்ஷம் தோப்புக்கு போய் எவ்வளோ மாங்க பழ அற்த் சொன்னனா ஏன்னா இந்ததாச்சு மாங்கபழ பண காணுமே அப்டின்னு நெனச்சிருந்தே ஆனா எங்க அக்கா சொன்னா கெடத் தாங்குன்ட்டு அது யாருக்கோ ஒன்னு குடுத்துட்டு ஒன்னு வச்சிருந்த ண்ண
உம் ஏம்மா மாங்கா பழம் குடுத்தோம் அப்போ க கதிர் வந்திருந்தான் உங்க வீட் பண்ணான்டு அவன்தா அந்த பழ எடுத் சாப்ட்டு உங்க அம்மா வந்து புழம்பியிழுந்தாங்க ஆ ஏம்மா பழம் குடுத்தல்ல அது வந்து கதிர் கொஞ்சம் எடுத்து சாப்புட் இன்னொறு ரெண்டு தாங்க எடுத்துன் போய் குடுத்தன் மறுபடி அது ரொம்ப ருசியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்டாங்கோ
எங் பெரியம்மா கொடுத்தீங்களா இல்லையா
ஆஹ்ஆ உங்கப்பெ ஆ உங்க உங்க பெரி இரு உங்க பெரிய அம்மாக்கு குடுத்துட்டா உங்க அம்மாக்கு குடுக்க முடியுமா குடுக்க விட்டுருவாங்களா
அதுதா பாத்தே என் பெரியம்மா காலையில கூட அவ பீல்
ய யாவம் என்ன பிரச்சனயா கேக் கேக்கறது என்ன பெரியம்மா என்ன பிரச்சனன்னு கேக்கறது
தலமேல கைய வச்சுன்னு உட்கா ந்ததாகோ தலவாரினுருந்தே நானு பாத்தாங்கோ அதுக்கு அப்பறோ அம்தியா ஆ வாசலாண்டதா ஒக்காந்துருந்துச்சி சாப்டாங்ளா இல்லையா எங்க பெரியம்மா
ஆ அதெல்லா கரெக்டா முச்ட்டாங்க களத்தல முச் சு தா மறு வேலயே ம்ம் ம் என்ன பண்றது ம்ம் ஆ பண்ணாங்க தனோ உன்னதா ரொம்ப கேட்டாங்கோ இப்ப மாங்கா பழோ அத் அறுவட வ அறுவட இந்த மாசோ எண்டுல செய்வாங்கோ இந்த மாச லாஸ்ட் ட்ல அவ் ப்போ அறுத்தாங்கன்னா உன்ன கூட்னு வர சொன்னாங்கோ நம்மப் போய்ட்டு அறுத் துன்னு மூட்டயடுத்துன்னு வரு
ஆனா போன வருஸோ நல்லாயின் ச்சு கார்லேயேப் போயிட் ஜாலியா வந்தோ வீட்ல இந்த இந்தத் டைமு
ஆம்மா அப்ப நீ வேலைக்கு போலல வீட்ல இருந்தன்ட்டு நம் ஜாலியா ஒரு நாள் போயிட்டு வந்தோ இரி இந்தா இந்த ஆ அ
நா அததா நென்ச்சே இன்னாடா எப்பவ்மே அண்ணி ஊருக்கு போயிட்டா மாங்காப்பலோ எத்துன் வர்வாங்ளே பர்த்ரேக் கூட போய்கிறாங்களே ஒன்னுமே எடுத்து வராம இருந்துக்றாங்களேயே நென்ச்சிருந்த நானு அ அ அப்றோ பர்த்ரேக்கின்னா செலிப்ரேஷன் பண்ணிங்கோ உங்க தங்கச் ச்சி அக்காலா என்னா வாய்ங்குத்தாங்க அண்ணி
ஏ சூப்பர் தன கரக்டா ஞாமப்பர்த்துன எங்கக்கா எனக்கந்த ட்ரெஸ் எத்து குத் தா ஆ லைட் ட்டு ஒரு மாரி காவி கலர் ரொம்ப அழகாந்துச்சு அந்த கலர் எத்து குத்தாக் கனகாமரோ கலர் தெரியுமா
ஆ சூப்பரா இருங்குமே அண்ணி
ஆ அந்தக் கலர்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து குட்த்தா எங்க அக்கா எங்க தங்கச்சி வந்து கேக்கு வாங்கி குடுத்தா எங்க அம்மா பிரியாணி எல்லா நா பிரியாணியான செலவுல எங்க அம்மா பாத்தாங்க இந்த டைம் ஓஹோன் கொண்டான்ன தனோ இங்க இங்க இந்தந்த ஒன்னு அவ்ளோ கொண்டாடி இருக்க மாட்டே எங்கம்மா வீட்டுக்கு போனது து நெஜமாவே ஒரு சம்ம ஸ்பெஷல் ஆயிர்ச்சு இன்னொன்னு ஒன்னு
அததா நா நென்ச்சே என்னடா அண்ணி அங்க போயிட்டுக்குறாங்கோ ரொம்ப ஜாலியா இருந்த மாரிக்கிது கதிர் அண்ணா ட்ரீட் வச்சது மாரி
ஆமா ஆமா ஜாலியா இருந்துச்சு அக்கா தங்கச்சி அண்ணா அம் அம்மா எல்லாமே இருந்தாங்களங் ங்ளா இந்த டைம்ல வந்து அந்த குட்டிசுங் ஆமா குட்டிசுங்களா வேற இருந்துச்சு எ ஆனா சாம்பார் ஸ்பெஷலா இருந்துச்சு சேர் அக்கா பசங்க எ தங்கச்சி பைய
ஆஹ் அண்ண வர்லயாண்ணி
அண்ண வந்து ஒடனே போயிட்டாப்டி அன்னக்கி ஏ ஒரு அர்ஜென்ட்டு ஒர்குன்ட்டா அவ்ங் ஒர்க் க்கு வேலையா இருந்துச்சுன்ட்டு அப்றோ நாங்க மட்டு கொண்டாடிட்டு செம்ம ஜாலியா போச்சு தனோ ஏ மறுபடியு கண்டிப்பா இன்னொரு இணைப்புல ஒனக் கு வந்து என்னன்ன நடந்தது அப்டே சொ சொல்றே ஓகேவா நன்றி தனோ நன்றி தனோ நன்றி அஹ்